ஹலோ
ஆ சொல்லுடி தெரியல அது என்னாச்சுன்னே இப்டிதா ஆச்சு அப்ளேவியு
அதா அவ்ளதா போச்சு
உஹு உஹு எட்டு இதுக்கு மேல பேசுனா இல்ல ஓகே தா
உ
உ உ
அன்னைக்கு வந்து அன்னைக்கு தங்கிட்டு பஸ்ல வரும்போது விஸ்கரம் தணப்பணி இருக்குல செலக்ட் பண்ணீங்களா அந்தா அந்த ஈக்வளேஷ் ஒரு கம்பெனி ஒன்னு செலக்ட் ஆணீங்களீ இல்ல சி ஆர் எம் ட்டாங்க கூப்ட்டாங்க
ஆ
கூப்ட் ப்யே இந்த மாரி இந்த ஜுலை ஸ்டாடிங்ள உ ஓகேவா அப்டின்றமாரி கேட்டாங்க நா இருந்துட்டு ஆனா அவங்களு சொன்னாங்க இந்த மாரி ரெண்டு வருஷோ நைட் இத இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க ட்டு இல்லங்க நா வேண்டா ந போயி வீட்ல கேட்டு சொல்றேன்சொ சொல்லுங்க அப்டின்னு சொன்னாங்க ஆ சரி அப்டின்னு சொல்லிட்டு வச்சிட்டே நானு கூப்பில்ல அவங்களு கூப்பில்ல அப்புறோ இன்னைக்கி இப்போ மஜ்யோ தூங்கிட்டு இருக்கும்போது கூப்ட்டாங்க இங்க சதர்லேந்லந்து கூப்ட்டாங்க
உ
கூப்டு இந்த மாரி இருக்கு நீங்க சாத்தே இல்ல வரிங்களா இந்தமாரி கேட்டா நா ந தா
உ
துல்ல சேஞ்சு பன்னேல வேனா சொல்டாங்க அப்டிங்கரமாரி
உ உ சேரி
நேத்து நேத்து உன்ன அனுப்புனாங்க அது வேணா பாக்கலா நா என்னனு கேட்டுட்ருக்கே ஆம் ஆனா கரக் அ கேட்டுட்டு எப்போ அப்படிங்க மாரி கேட்டுட்டு வேனா ஒரு நாள் வேனா
உ சேரி நீங்க வீட்டுக்கு இதுல ஒரு எடம் இருக்குல்ல வீட்டு கிட்ட முன்னாடி உ அது பாக்குற க்கு வந்திருக்காங்க நறைய பேர் வந்திருக்காங்க வண்டிக்குலா நிக்குது
உ அதுக்கு என்ன பண்ண போறாங்களோ அதுகாட்டு க
எதுக்குள்ள
அந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணபோறாங்களா
காடா உனக்கு ஆ ஓவருதா
அப்புற அது என்னது
அவங்க வந்துட்டு இது வீடு கட்ட போறாங்கன்னு நனைக்கிறே
புல்புல் கிளீல்லந்து பண்ணலா அது கூட இது என்னத்த எ போட்டு வச்சுருக் ஊரே கொனந்து அத வந்து கூப்பி போட்டு வச்சிருக்கீங்க
ஆமா ஆமா அதெல்லா பண்ணுவாங்க வீடு கட்டண்னா பண்ணிதான ஆகணு
உ எட்டு லட்சத்துல இருந்து பத்து லச்ச மாமா
உ உ உ ச்சு நாளைக்கு என்ன சொல்லுவ
நா இப்ப வல்ல நீங்க போய்ட்டு வாங்க
ஏ எதொன் சொல்லிட்டு வா காலேஜுன் சொல்லிட்டு ட்டு வா
இல்ல வேண்டா
ஓ ஓவர் இது இது இப்டி பண்றது நீ சொல்லிட்டு வான்னே சொல்லிட்டியா முடிஞ்சு வேல எல்லா முடிஞ்சு சே அப்டின் சொல்லிட்டியா
இல்ல நா போகன்னு சொல்லிருக்கே
அப்பற என்ன
உம் எப்படியோ கல்யாணத்துக்கு வரனு
கேக்கவே மாட்டேக்குது
அதா எப்டியோ பாதினாலு நாங்க வீட்டுக்கு வரனுல்ல பதினேழு வரனும்ல பதினாறுல பதினேழு ஏதோ ஒரு நாள் வரனுல்லலா
உம்-உம்
சேரி அப்பறோ பேசலா
உம்
உம் இங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்டு இருக்கால அவளோட அக்கா சொன்னாங்ளா ஆ பெரிய கம்பெனியாவே ட்ரை பண்ணுங்க கொஞ்சாச்சு சும்மா எதுவுமே இது பண்ணாம படிக்காம போறக்கு அதுக்கு என்ன ரோல் என்ன வேல வேணுமோ அ போய் பாத்துட்டு அது படிச்சுட்டு போங்க போனீங்னா கண்டிப்பா அப்ப வந்துட்டு இத ஆயிறலா அப்டின்னு சொன்னாங்ளா
உம் ஆனா இப்ப பெரிய கம்பெனினாலுமே ரொம்ப இது பண்ணா ஆ ரொம்போ கேக்குறது ரோனு ஆ ரோ ரோன்னா அ அப்டின் சொல்ட்டு பத் அவங்க ரொம்ப
அதுதா எல்லா எடத்துலியுமே வந்துட்டு ஒரு நம்ம இப்பதா புதுசா போறோங்குற ஒரு இதே இல்ல
இல்ல நமக்கு தெருஞ்ச கொஞ்சோ கம்பெனிதா இருக்கு பெரிய கம்பெனி நா தெருஞ்சு கொஞ்சோ இதா இருக்காங்க அதுக்கப்புறோ இன்னு நறையா இருக் க்கு ஆனா அது வந்து எப்டி பண்ணுவாங்க தெர்ல அதுக்குள்ள எப்டி போய் பண்ணனுனே தெர்லதா
அன்னைக்கு நாங்க சரவணம்பட்டி போனோல அத்தன கம் பனி என்னன்ன என்னென்னன்னே தெரியில அப்
ம் ம் ஒண்ணுமே நம் போன வாரம் போயிட்டு போன வாரம் ஹோட்டல்லா வெச்சுரு என்னன் பாத்துட்டினோ அ ஓகே அதுக்குதா நம்மளுக்கு நறையா கம்பெனி அப்ப எப்டி நம்ப இது நமக்கு தெரி ரியல அந்த மாரிதா இருக்கு ஆ அப்டியா இருக்கு அ அத் அத் தெரியாதுன் சொல்றாங்கள்ல போய் அத நா பண் பண்றது பெரு பிரச்சன சேரியா நமக்கு அது மாரி எப்புடி போய் பண்ணனுன் இருந்து எப்டி இருக்கன்னு கூட நமக்கு தெரியல அதா பெரச்சனையா இருக்கு யார் சொல்லி இப்ப நாம் யார் சொன்னாலு நம்ளுக் தெரியு நம் போய் பண்றோ எ பாக்குறீங்கன்னு இருக்கு சின்ன சின்ன இதுவு பண்றாங்க கூப்டாங்க எனக்கு டாங்க ஏ அத போனோனு போனா வாரோ
ம்
பிள்ளையால்டா அவங்க வீட்டு விட்ட கூப்டாங்க முக்கேயா
ம் ம்
என்ன சொல்றது இதுக்கு
எனக் காலையிலும் ஒரு போன் வந்துது சு நேத்து ஒரு போன் வந்துச்சு யார் கூப்பிடறாங்க நேத்து தெரியமாட்டேயிது ஒரு இதுல கரெக்டாவும் காமிக்கவு மாட்டேங்கிது
ம் எனக்கு ஏதோ எதோ
ஆ பையன் பேரு காட்டுது நெறையன்னா வந்துட்டு இதுதா காமிக்குது
என் கம்பெனி பேரே காட்டமாங்குது ஏதோ
அதுதா கம்பெனி பேரு காட்டலனாலும் பரவாயில்ல எனக்கு பேரே காட்ட மாட் இது எடுக்க வேண்டாங்கிற மாரி காட்டுது
ம்
அதெல்லா எப்டி அவங்க கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்க இப்டி நம்
அதுதா இது வந்து யாரு கூப்பற எந்த கம்ப பேரு கூட தெரிய மாட்டேங்குது நமக்கனாச்ச வேரு அந்த மாரி பண்ணிச்சு போனும் அந்த மாரி கூப்பிட்டா கூட தெரிய மாட்டேங்குது
அப்டி தானே ஆச்சு அந்த இந்த
நீட்டா ஒரு இவ கூப்ட்டாங்க யாரு ஒரு பேக்கு அ இங்க அதுப்போ ராமநாதபுரோ போனோல
உ
ஆ கூப்டா மரிடுயு நா எடுக்கவே இல்ல எடுக்கவே இல்ல எடுக்க ஆ எடுத் சே திருப்பி எல்லாச்சு அதுன்னனுச்சு எனக்கே திரும்ச்சு அவங்க வந்து பேசுவா அப்டின்ட்டு அப்றோ எதுக்கு எடு ப்டின் சொல்ட்தா எடுக்க
உ உ இல்ல
உ
எ கிளாஸ்ல ரெண்டு பசங்க சரியா அங்கதா ஹோப்ஸ்ல இது இருக்குல்ல அங்க வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போயிருக்காங்க ஆ அங்க வந்துட்டு வேல கெடச்சிருச்சு
உ
உ உ அது வந்து நா கேட்டே கெடைக்குமான்னு இல்ல இ இப்ப வந்துட்டு புதுஸ் க ஆள் எடுக்கறதில்ல
உ அப்புற அவது எப்டி போனாங்க யா சொல்லி போனாங்களா
இதுதா அக்கா இருக்காங்களாஸ்
ஆ அதுதா அதுதா உ
நமக்கு அப்படியாருமே இல்ல அப்பறோ இன்னொன்னு நம்ம ஃப்ரெண்ட் இங்க இருக்கால்ல மைல்கள்ல அ அவங்க கேட்ருப்பாங்க போல கேட்துக்கு கேட்டு சொல்றே கேட்டு சொல்றேன் சொல்லி க்கோங்க அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு இந்த மாரி டி நீங்க சொன்னாதானே இதாகு நா வந்துட்டு எ புள்ளைங்கள வந்துட்டு வேற எங்கியு பாக்க வேணானு சொல்லி வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கே இதுக்கு வேண்டி நீங்க சொன்னீங்கன்னாதான வந்து ட்ட அந்த புள்ளைங்கிட்ட எதா சொல்ல முடியு அப்பிடின் சொல்லி க்காங்களா இப்ப நா கேட்டு சொல்றே உங் க்கு சீக்கிரமா அப்பபிடின் சொல்லிருக்காங்களா
ம்
ம்
த்த அவங்க கெடச்சாலு எல்லாருக்கு கெடைக்குமான் தெரியணு
ஆ அதுதா நானு சொன்னே
ஏன்னா அவளுக்கு கண்டிப்பா கெடச்சிடு அவ்ள கண்டிப்பா தொலச்சிபோ
அதுதா எனக்கு ஆ அப்புறோ இங்க இவ காச குடுக்காம வருவால்ல
ம்
காசே குடுக்காம வருவால
யாருக்க
ஆ சரி ஆமா அவளு வந்துட்டு எதோ படிக்கிறாலாமா அவங்க அண்ணா கம்பெனிலியே எடுத் த்துருபாங்கன்ன நெனைகிறே அவ்ளோ இவ எனக்கு தெரிஞ்சி நா ஒருத்தி மட்டு ன் இப்பிடி ஆக
அவங்க அண்ணா இதன்னா இந்த மாரி கம்பெனி
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாரி
ஓ சே சே
ம் ம் அதுகதா படிச்சிட்ர்க்கா காலையில இதெல்லா எடுத்து அனுப் ப்பனா
உ
க்கிரண்னு பாப்போ
வே பாக்லானு இன்னக்கி அவ அனுப்பன அனுப்புனோல குடிபுத்தூரு
யாரு
குலிவுத்து த்துல குடிக்க அனுபித்தரே கம்பெனி பாத்து அடிகிர்தாக பாத்தியாது
ரு இவளா குனிமுத்தூரா
உ
பாத்து பாத்தா பண்ணிட்ட
சேரி சே
உ அந்த மாரி எக்கச்சக்க மண்ணா பண்ணியாச்சி
உ இப்ப நா ஒருத்தங்க சொன்னாக ஆ சேரி சேரி நா போற அம்மா கூப்புட்றா
உ ஹலோ